ஹலோ வணக்கம் தோழன் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா
ம் நல்லா இருக்கே சாப் இன்னு சாப்பல்ல இனிமேல் தா சாப்பண்ணு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ ஆச்சி தோழி
ம் என்ன
இன்னைக்கு எந்த மார் இன்னைக்கு எந்த மாரிலா பொழுதுபோக்கு பண்ணீங்க தோழி
இன்னைக்கி என்னங்க கால்ல தூங்கி எந்திரிச்சது டீ காஃபி பொழுதுபோக்கு ஒண்ணு இல்ல டிவி பார்த்த அப்புற என்னங்க அப்றோ துணி துவைக்க வேண்டிதா பாத்தரம் வெளகுறது இதெல்லா வேலையெல்லா முடிஸ்ட்ட திருப்பி இன்னும் மதி அது சாந்தரத்துக்கு வேல செய்றதா இருக்கு சமைக்கணு
ம் ம் ம் நம் நாங்க பாத் பாத்தீங்கன்னா சாப்ட்டோ அ கிச்சடி சாப்ட்டோ தோழி
ஓ
ம் காலையில இருந்தே வேல இப்பதா வேல முடிச்சுட்டு கொஞ்ச நேரோ உக்கார்ந்தன் தோழி
ஓ சரிங்க சரிங்க
ம் ஆமாங்க தோழி
உம்
சொல்லுங்க தோழி ம் யா ம் ம் இன்னைக்கு எத பத்தி பேசலா தோழி
ஆம் ம் பழைய காலத்து உணவு ஸ்கூல் லைஃப்ப பத்தி பேசலாமா
ஆ சரிங்க தோழி பள்ளி இது பத்தி ஆம் பள்ளி பருவங்கள் பாத்தீங்னா ரொம்பவே ரொம்ப ஒரு அழகான நினைவுகள் குடு த்த ஒரு இத தோழி அந்த பள்ளி பருவ அந்த நண்பர்களா இருக்கட்டு சரி அந்த பள்ளியா இருக்கட்டு சரி அந்த பள்ளியில வேல செஞ்ச ஆசிரியர்கள்ளா ஒவ்வொன்னுமே ஒவ்வொரு நினைவுகள் குடுத்துச்சி தோழி அதே மாதிரி பாத்தீங்னா உ உம் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு வருடங் அந்த வந்து ஒரே பள்ளியில வந்து நம்ம நாங்க நா வந்து படிச்சி அதே மாதிரி ஆப் படிச்சி முடிச்சு வெளியே வந்த தோழி ஒரே பள்ளியில ப பன்னிரெண்டு அதாவது ஒ ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையு ஒரே ஒரு ஸ்கூல்ஸ் மா ஸ்கூல்ல படிச்ச
ஆ ஆ
அதுக்கப்ரோ பாத்தீங்னா அங்க இருக்கிற ஏ கூட படிச்ச நண்பர்களுமே அதே மாதிரிதா ஒரே பள்ளியில தா ஆவாப் அவ் ஒன்னாவதுல இருந்து பன்னிரெண்டாவது வரையு படிச்சாங்க அதனால அவங்களோட இருந்த நாட்கள் வந்து ரொம்ப ரொம்பவே எப்டி சொல்றது ஒரு மாதிரி அ அ அ சந்தோஷமா விளையாடிட்டு எத பத்தியு யோசிக்காம என்னன்னா படிப்பு ஒரு விஷயதா எங்கள வந்து கொஞ்சோம் ஆம் மன உளைச்சல் ஆக்கு ஆக்குசியே தவிர்த்து மித் த்த எல்லா விஷயங்கள்யு பாத்தீங்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்துட்டு அது வந்து ரொம்பவே ரொம்ப அழகானான ஒரு நட்பு தோழி ஆ பெண்களா இருக்கட்டுசரி பசங்களா இருக்கட்டு சரி அ அ விளையாடிட்டு படிக்க படிப்புல மட்டும்தா கொஞ்சோ வந்து திட்டுவாங்க நீங்க எல்லாருமே ஆ விளையாடிக்கிட்டே இருக்கீங்க விளையாட்டு பருவமாவே இருக்கிறீங்க படிப்புல கொஞ்சோ கவனம் செலுத் த்துங்க கவனோ செலுத்துங்க அப்டின்னு ஆசிரியர் சொல்லி சொல்லியே நாங்க அத படிக்க வேண்டியதா ஆயிடுச்சி அந்த மாதிரி ஒரு இதுல மாட்டி அ அதனால கொஞ்ச கஷ்டப்பட்ட காலங்களு உண்டு அதுக்கப்ரோ பாத்தீங்னா அந்த நண்பர்களோட நறைய எடங்களுக்கு போனது சின்ன இந்தந்த பள்ளி வயதுலேயே நறைய நறைய இந்த திரைப்படங்களுக்கு போறது வெளிய இந்த நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் போறது நெறைய அந்த பள்ளி பருவத்துல பாத்தீங்கன்னா சுத்தன காலங்கள் தா அதிகம் தோழி படிச்சத விட சுத்தன காலங்கள் தா அதிகன் சொல்லலா அதே மாதிரி பா பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்கள்லதா நண்பர்கள் வீட்டுலதா பாதி பொழுது கழியு அவங்க வீட்டுலதா இருப்போ விளையாடுறது அவங்க வீட்டுலதா விளையாடுறது சாப்புடுறது அதே மாதிரி அவங்க வீட்ல பாத்தீங்கன்னா வெளியாலுவ இது பண்ற மார்ல்லா பண்ண மாட்டாங்க ஆ அவங்க பைய மாரிதா பாக்கறது அந்த மாரி விஷயங்கள் எல்லா நெறைய நெறைய நடந்துருக்கு நெறைய அனுபவங்கள் இப்ப வரைக்குமே அவங்க எல்லா ஏ வர்றது இல்ல பேசறீங்களா இல்லயா ஒருத்தருக்கு ஒருத்தரு அந்த மாரி அவ நண்பர்கள் கா அலைபேசியில அழைச்சிருக்காங்களோ இல்லயோ அவங்களுடைய அ பெற்றோர்கள் இப்ப வரைக்குமே எங்கள கேட்டுட்ருக்காங்க ஏ நீங்க பேசுறீங்களா இல்லையா ஏன் என்ன ஏன் வர்றது இல்ல அந்த மாரி எல்லா இப்போதரையு கேட்டுட்ருக்காங்க ஆனா நாங்க இப்ப நாங்க பேசிக்க முடியாத காலங்கள் வந்துருச்சு ஏன்னா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு விதமான கல்லூரிகளுக்கு போய்ட்டாங்க ஒவ்வொரு விதமான வேலைகளுக்கு போனதுக்குப்பறோ இப்ப யாரு பாத்துக்கறது இல்ல பேசிக்கறது கூட அவ்வளவா கெடையவே கெடையாது ஆனா அவங்க பெற்றோர்கள் இப்ப நாங்க பாக்கும்போது கூட அவங்களு இப்போ வீட்டுக்கு வந்ட்டு போறாங்க ஏன் பாத்துக்குறீங்களா பேசுறீங்களா ஏன் வர்றதே இல்ல அந்த பக்கோ வர்றதில்ல அப்டின்னு கேகும்போது ஒரு சில விஷ் விஷ்யங்கல்லா ஆ சந்தோஷமா இருக்கு இன்னமு அந்த விஷயங்கள் இருக்கு அப்டின் ன்ற மாதிரி அவங்க நாங்கள் நாங்க மறந்துட்டோ ஆனா அவுங்க ஞாபகோ வெச்சுட்டு இன்னமு கேக்கறாங்க ஏ வர்றதில்ல வீட்டுக்கு அ இப்பல்லா அப்டின்ற மாரி கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு
ம்
ம் அ அது அ ஆ ஆண்களோட நண்பர்கள் மட்டு இல்லாம பெண்களும் அவங்க கூட நண்பர்களா இருந்தாங்க இல்லைங்களா அவங்க அம்மாவ அவங்க கூட இப்ப ரெண்டு மூணு பேர பாக்கும் போது எப்டி இருக்கீங்க அப்டின்னெல்லா பேசும்போது சொல்றாங்க ஏ நீங்க வர்றதே இல்ல இப்பெல்லா யாருமே வீட்டுக்கு ஆனா பாத்தீங்கன்னா பள்ளி பருவத்துலல்லா ஆ அவுங்க வீட்டுக்கெல்லா போறதுண்டு போய்ட்டு அவங்க வந்து அவுங்க வீட்டு ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொருத்தங்க டிப்ரெண்ட் டிஃப்ரண்டா சமைப்பாங்க அதனால இவங்க கூப்டுவாங்க எங்க வீட்ல இது சமச்சிருக்காங்க நீங்க வாங்க அப்டின் சொல்லி கூப்பரதுண்டு
ம் ம்
அதனால அதுக்காக நாங்க போய் போய் அது பழக்கமாயிடுச்சு இப்போ அவங்க வராதது அதனால அவங்களே கேக்கறாங்க ஏ வர்றதில்ல அப்டின்ற மாதிரி கேக்கறாங்க
ம் ம்
ம் அந்த மாரி விஷ் யங்கலெல்லா கொஞ்சோ சந்தோஷமா நெனைக்க வேண்டியதா இருக்கு எங்கள நம்பி வெளிய அனுப்ன காலங்கள் எல்லா நெறைய இருக்கு அதெல்லா ஒரு நல்ல நினைவுகள் தோழி ஆனா இப்ப அந்த நினைவுகளலா நெனைக்க கூட முடியாத அளவுக்கு தூரம் ஆயிடுச்சு
ஆமா இப்ப நெனைச்சா கூட அந்த மாரி
ம் இப்போ திரும்பியு யாரும் பாத்துக்க கூட முடிய இதுல்ல வாங்க எல்லாரும் பாக்கலா அப்டின்னா கூட இப்போ யாருக்கும் நேரம் இல்ல அந்த மாரி ஆயிட்டாங்க அதுதா ஒரு விஷயம் கொஞ்ச இதுவா இருக்கு
ஆமா எல்லாருமே அப்படி ஒரு சூழ்நிலைல மாட்டிக்கிட்டோ
புரியலங் தோழி
இப்ப எல்லாருமே அந்த மாரி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க வர முடியாது வரணுனு அவிங்களுக்கு ஆசதா எல்லாம் பண்ணணு இந்த மாரி பாக்கணு பேசணு அப்டின்னு எல்லா அந்த குடும்பம் ஃபேமிலி கா அந்த மாரில்லா போயிட்டாங்கள வே கே ஒரு சில பேரு வேலைக்கு போறது ஒரு சில பேரு எக்ஸ்டா அதிகமா படிக்ணு அடுத்த பட்ட படிப்பு படிக்கணு அந்த மாரில்லா போக போக நமக்கான உறவு வந்து இன்னு தூரமா போயிருச்சு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி உண்மதா
ரொம்ப நெருக்கமா பேசிட்டு எவ்ளோ ஜாலியா இருந்தமோ அத விட இப்ப டபுள் மடங்கு நம்ம ரொம்ப தூரமா போயிட்டோ இப்ப ஃபோன் பண்ணா கோட அட்டன் பண்ணி பேச அங்களால முடியல அப்படிங்கும்போது நமக் ரொம்ப கஷ்ட அதும் இல்லைனா வந்து இந்த மாரி நம்ம வெளிய வெளையாண்டது இது மாரி நம்ம ஒரு சில விஷய நம்ம இங்கருந்து நம்ம வெளியலா நண்பர்கள் வீட்டுக்கு போறது வர்றது அவிங்க நம்மள கலாய்ப்பாங்க நம்ம அவங்கள திருப்பி கலாய்க்கறது அடிச்சுக்கிட்
ஆமா ஆமா ஆமா
அதெல்லா வந்து யோசிக்கும் போதே சே எப்படி இருந்தோ இப்ப பாரு நம்ம எப்டி இருக்கோ அப்டிங்கிற மாரி அது ஒரு பக்க நமக்கு வந்து சந்தோஷமான ஒரு விஷய அழகான ஒரு தருணங்கள் ஆனா திருப்பி நம்ம அந்த மாரி இல்லையேங்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்குல்ல
ஆமாங்க தோழி கண்டிப்பா அதே மாதிரி பாத்திங்கன்னா அப்ப இருக்கும் போது எப்படா இந்த பருவத்த நம்ம முடி கடந்து போவோ அப்படின்ற ஒரு நினவு இருந்துச்சு அது கடந்து வந்ததுக்கப் பறமா அந்த பருவமே நல்லா இருக்குது நம்ம ஏ இந்த பருவத்துக்கு வந்தோ அப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிற மாரி ஆயிடுச்சு
ம் அப் நாங்களுமே எங்க இதுல வந்து எப்டின்னா என்னோட நண்பர்கள் கூட நாங்கல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்ட போடுவோ அப்பல்லா சின்ன பிள்ள இல்ல ஒன்னு தெரியாது அப்ப சண்ட போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோனா எனக்கு பாரு இப்ப அடுத்த வருஷ அடுத்ததெல்லா நம்ம வேற இதுக்கு போயிருவோ எல்லாரு ஒவ்வொன்னு ஒவ்வொரு பக்க போயிருவோ அப்பல்லா எனக்கு புது நண்பர்கள் கெடைப்பாங்க உங்கள மாரி எல்லா இருக்க மாட்டாங்க அவங்கள ஹெர்ட் பண்றது அவங்கள வந்து அ மனச நோகடிக்கிற மாரி பேசிறது ஆனா தெ நம்மோ பக்கம் போனதுக்கப்பற அங்க இருக்கிற நண்பர்கள பாத்ததுக்கப்புறந்தா நமக்கு தோணு ஓ பழைய நண்பர்கள் நமக்காக எவ்ளோ பண்ணிருக்காங்க நம்மல்லா எப்டி இருந்தோ இப்ப அவுங்கல்லாம் மிஸ் பண்றோ அந்த மாரி யாருமே இல்ல அந்த மாரிலா நடக்குது
அதா அதே மாதிரி அந்த உ ஆ பள்ளி பருவங்கள்லா அந்த லன்ச் பீரியட் வந்துட்டா அந்த சாப்பாட்டுக்கு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க அதே மாரி நம்ம லன்சு பாக்ஸ் நம்மகிட்டயே இருக்காது யாருகிட்ட இருக்குன்னே தெரியாது
சொல்ல முடியாது
அடிச்சுப்பாங்க அந்த பகுந்து சாப்புட்றது அதெல்லா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாரி வித்தியாசமா அனுபவோ அது அது வந்து வேற எங்கேயுமே அந்த அனுபவொ கெடைக்கல அதே மாதிரி ஒன்னொரு விஷயம் கண்டிப்பா ஆமாங்க தோழி கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அ எப்டின்னா அந்த பள்ளி பருவங்கள்ல வந்து அ ஆண்கள் பெண்கள் இந்த மாரி வேறுபாடுகள் எதுவு இருந்ததுல்ல இந்த மாரி எந்த ஒரு பிரச்சனைகளுமே இன்னு வந்ததுல்ல இப்ப வரைக்குமே இப்ப வரைக் நாங்க அந்த பள்ளிப்ருவங்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்ப வரைக்கும அப்டியேதா இருக்காங்க ஆ கல்லூரிக்கு போயிட்டு ஒரு சில விஷயங்கள் மாறும் மாற்ல அது எப்டின்னு எங்களுக்கு தெரியல ஆனா மாறி இருக்கு ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு ஏன்னா பள்ளி பருவத்துல இருந்த மாரி கல்லூரியில இருக்காது அப்டின்னு ஒரு சில விஷயங்கள் மாத்திட்டு இருக்கு அதே மாரி அவுங்க வந்து பெரியவங்க அதனால பேச கூடாது அப்டின்ற ஒரு சில விஷயங்கள் எல்லா மாறிட்டு இருக்கு ஆனா இன்ன வரைக்குமே இன்ன வரைக்குமே அந்த பள்ளி பருவங்கள்ல நாங்க எப்டி இருந்தோமோ அந்த நண்பர் மக்களாலா இன்னமு அப்படியே இருக்காங்க ஒரு சில பேர்லா இன்னும் மாறாம அந்த நண்பர்கள் அப்டியே இருக்காங்க அதெல்லா பாக்கும்போது கொஞ்சோ வியப்பா இருக்கு தோழி
சரிங்க தோழன் உங்கள்கிட்ட பேசுனதுக்கு மிக்க நன்றி
அ கண்டிப்பா தோழி அடுத்த இணைப்புல கண்டிப்பா இனைவோ நெறைய விஷயங்கள பத்தி பேசுவோம் தோழி நன்றி
ம் நன்றிப்பா
நன்றி